எப்டிறா இருக்க
நல்லா இருக்கேங்க்கா நீங்க எப்டி இரு
நல்லா இருக்கே எப்டி போயிட்டு இருக்கு ஸ்டடிஸ் எல்லா
ஆ நல்லா போகுதுக்கா இப்பதாக்கா ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருக்கே
கொஸ்டின் முடிச்சாச்சா ஆ ஓகே டா வெரி நைஸ் என்ன குரூப் நீங்க
நா வந்து பி டெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி
வெரி நைஸ் வெரி நைஸ் பி டெக் நல்லாருக்காடா பி ஏ விட பி டெக் நல்லாருக்குதா
பி டெக்கு பி ஈ யு ஒண்ணுல்லக்கா வெரு ஒரு கோஸ் தா அது வந்து எப்டினா ரெண்டுமே இன்ஜினியரிங் தா அதுல வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லா இல்ல க
உம் உம் உம்
கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தா பி இன் வாங்க ஆ இதுவந்து கோரு அந்த கோர் வந்து பிரியிரது தா இந்த பி டெக்கு அ பி டெக் தா அது பி டெக் எதுக்குனா கோர்லந்து பிரிரது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஏ ஐ டி எஸ் ஏ எம் மெல்லா வர்துல கா அதுதா அது வந்து பி டெக் க்குன் சொல்லி வச்சிருக்காங்க
சேரி சேரி எப்டி போயிட்ருக்கு ஸ்டடீஸ்லா நல்லா படிக்கிறீங்ளா
ஹா வ படிக்கிறேங்க்கா
சேரி சேரி
சாப்டாச்சாக்கா காலேஜ் போதுக்கா நல்லாதா இப்ப வந்து லீவுக்கா இப்ப வந்து க்கா ஜூலைலந்து ஆரம்பிக்கிறாங்க
ஓகே ஓகே காலேஜ் என்ன கேர்ள்ஸ் காலேஜா இல்ல கோயட் காலேஜ்
கோயட்தாங்கா இன்ஜினியரிங்ல
ஓகே ஓகே இல்ல க இன்ஜினியரிங்லவே நமக்கு கேர்ள்ஸ் காலேஜு இருக்கு
மோஸ்டா இருக்காது கா எதாவ்து அப்டி அங்கங்கதா இருக்கு
உம் இன்னு சாப்புல்ல பாப்பா அதா நீ முன்னாடியே கேட்டீங்க இன்னு சாப் இல்ல நீங்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டங்கா இன்
ஸ்பெஷல்
மதியான் சாப்புல்ல கால்ல சாப்டங்க்கா மத்யானொ இன்னு செய்யல ஆ மார்னிங் எனாக்கா ஸ்பெஷல்
மார்னிங் நீ என்ன சாப்டடா
நா வந்து சிக்கன் கொழம்பு தோசையு சாப்ட்டங்கா
மார்னிங்கே சிக்கனா இன்னக்கி என்ஜாய் என்ஜாய்
ட்டு பண்ணதுக்கா
சரிடா சரிடா இங்கயும் தோசைதா பாப்பு நம்மளுக்கு அந்த பருப்பு தோசைன்னு சொல்லுவாங்கல்ல எல்லா தானியங்கள்லாம் போட்டு செய்வோம் இல்லையா சரி ஹெல்த்தி ஃபுட்டுங்கிறதுனால எல்லாம் எல்லா பருப்போம் எல்லா பருப்பும் போட்டு தோச உம் சுண்டக்காய் சட்னி
ஆஹ் நல்லா இருக்குங்கா
ஆமாடா இப்பதா என் பொண்ணு திரும்பி பாக்குறா சுண்டக்காய் செட்டியா அது அப்படின்னு ஏன்னா அவளுக்கு தெரியாம செஞ்சு குடுத்துட்டே
ஹ
நார்மலா சுண்டக்கானா அவ சாப்பிட மாட்டா சொன்னோனே எந்திரச்சு ஓடிட்டாச்சு வாமிட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு உம் இப்பதா சொண்டக்கச்சேட்ட நல்லா இருக்கு கு அது வுட ஹெல் தி அது எங்க அந்த பொண்ணுக்கு புரியுது பாவக்காவும் சுண்டக்காவும் சாப்பிடவே மாட்டேன் சாப்பிடவே மாட்டேன்ன்னு இருப்பா ஆனா வீட்டுல நிறைய சுண்டக்காய் செடி இருக்கு அது அதனால இன்னைக்கு அவ்ள கிச்சனுக்குள்ளவே இன்ட்ரு விடல நானு காலையில நீ கிச்சன்கல வரக்கூடாது வர வர கூடாது சொல்லி அவளுக்கு தெரியாம அப்பையே சமைச்சாச்சு ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் செமையா இருந்துச்சுனா
சாப்பற வை க்கு தெ ரில
ஆமா இப்ப உங்கள்ட பேசும் போதா அவளுக்கு அதைதெரி்ஞ்சனே மூஞ்சு மாறிட்டு போய் ஜிங்க் வரைக்கும் போயிட்டு வட்டாவாமிட் பண்ற மாதிரி சிக்னல் கொடுத்த ட்டு உம் இல்ல கேர்ள்ஸுக்கு செண்டைக்கா ரொம்ப முக்கியம் நல்லது
ஹ அது உண்மை தாக்கா
அட நீங்க இது மாதிரி சுண்டக்காமாரி ஹெல்தி புஃட் எல்லாம் சாப்பிட்டுப்பீங்களாடா
ஆஹ் சாப்பிடுவே்கா எப்பையாச்சு செய்வாங்க அம்மா அத வச்சு சாப்பிடுவேன் அப்புறம் உங்களோடைய சின்ன வயசுகத
சின்ன வயசுல நீ கேளு சொல்றேன் அத விட இப்ப இருக்கிற என்னோட ரெண்டு குட்டீஸ பத்தி சொல்லவே கதெ நெறையா இருக்கு ஆ இங்க பார்ங் எ சின்ன பொண்ணு கண்ணுல தண்ணி வந்துச்சு ப சுண்டக்காய் சட்னி னோன கண்ட கண்ட தண்ணி ஊத் துது
அ அ
தெரியாம அத சாப்டுட்டோ நல்லா இருக்குன்னு எனக்கு காம்ப்ளிமெண்ட்டு குடுத்துட்டா ஆ ஆ ஆனா இப்ப சொன்னோனே கண்ல தண்ணி வருது ஆ அத சாப்டேன்னு ம்
ரைத்தா
நீ சமப்பீங்ளா
ஆ சமைப்பங்கா ஏதோ எனக் தெரிஞ்ச அளவுக்கு சமைப்பே
ம் ம் ஏ பெரியவ நல்லா சமப்பா
ஒ
இப்பதா ஸ்கூலிங் நைன்த்து ஆனா நல்ல சமப்பா மோஸ்ட் ஆப் இந்த ஈவி்னிங் டைமு நைட் டைமு அவதா குக்கிங் நமக்கு மத்யாணோ ஆமா மத்தியாணோ என்ன விட அப்புற செய்வா ஈவி்னிங் ஏதாவது சாப்பாடு எது மிஞ்சிரு இல்லையா மத்தியாணோ சமச்சது
ஆமா
வெங்காய நறுக்குவா ரெண்டு முட்ட எடுப்பா அவ்ளோதா அத எப்டி செய்வானே தெரியல அவ்ளோ அழகா இருக்கு டேஸ்டியா இருக்கு இல்ல அவளோட ஃப்ரைட் ரைஸ் க்கு நா ஃபேனு எங்க வீட்டு சைடு எல்லார்மே அவள பேசாம செஃப் ஆக்கிடு செஃப் ஆக்கி நல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ்லா போயிட்டு வர்ட்டு அவளுக்கு அதுல இன்ரஸ்ட் இருக்கு அப்படிம்பாங்க வேணா வேணா கேல்ஸ் எங்க இருந்தாலு கிச்சன்ல இருந்தே தா ஆகணு ப்ரொஃபசன்னு அதேவா வேண்டா வேண் நா அப்டின்னு சொல்லிட்டு இருக்கே
அவுங்களுக்கு எது புடிக்குதோ அத பன்னட்டு விடுங்க
ஆம்மா இல்ல அவளுக்கு புடிக்கிறது ஓகே பட் நம்ப நம் நீ என்ன படிச்சாலு நம்ம வி கோயிங் டூ ஒர்க் அங்கதா போய் ஒர்க் பண்ண போறோ கிச்சன்லவே தா ப்ரொபோசனும் அது என்னப் புல்ல பாவமேனு யோசிக்கிறே அவளுக்கு என்ன புடிச்சிருக்கோ அதான் இதுதா படி அது ல்லா அப்டின்லா நா சொல்ல மாட்டே
இப்பதிக்கி இதுதா படிச்சு ஆகணு அப்பில்லா எ எதுவும் இல்ல நம்ப படிச்சு நம்ம முன்னேர் எல்லா அவள்தா எது படிச்சாலும் ஓகே அப்டின்ட்டு
ம் ம் படிக்காதவங்களே இப்பல்லா பாத்தீங்கன எவ்ளோ பிஸ்னஸ் பண்ணி எவ்ளவோ சூப்பர் சூப்பரா இருக்காங்க இப்ப இருக்க சோசியல் மீடியாஸ்லாம் நம்ம செக் பண்ணோம்னா எல்லாரும் எவ்ளோ அழகா ஏர்ன் பண்றாங்க பாக்கவே ஆசையா இருக்கு
ஹ்ம் ஆமாங்
ம் ம் படிக்காதவங்களே இப்ப எத்தனையோ டிகிரீஸ் இருந்தா கூட
ஆ ஓ
படிக்காதவங்க நெறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க வெரி ஹா ஆ பாக்கவே நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு
என் பிரெண்ட் இப்ப வந்து பிகாம் தா படிக்கிறா செக செகண்ட் இயர் போறா அவ பஸ்ட் இயர்லயே வந்து என்னா பண் த் ஆனா குக்கிங் அதாவது கேக் வந்து கஃபே மாரி கேக் லா வந்து நா செய்ய ஆரம்பிச்சு தர மிஸ்தா இப்ப எவ்ளோடி சம்பாதிக் கிற்ரேப் அப்டின்னு கேட்டா ஏன் இப்ப வந்து ஏன் ஏ ஃபேமிலின்னு ஒண்ணு வந்து நா ரன் பண்ற அளவுக்கு என்கிட்ட இப்ப காசு இருக்குடின்றா
ஆமா நயிஸ் ம் இது மாரி ஏதோ ஒன்னு நம்ப எக்ஸ்ப் சிஸ்டம் ஒன்னு கத்துக்கிட்டாலே நல்லா இருக்கு
ஆஹ் ப்ரெளனிலா நல்லா செய்வா ஆனா நல்லா செய்வா நாங்க சிக்ஸ்த்லேந்தே அவளுடைய சமையலுக் நாங்க வந்து ச அடிம அவ கால்லேயே வந்து து செஞ்சு எதாவது த்துனு வந்துருவா லைக் வந்து ஒரு பொட்டேட்டோ பால்ஸ்நு சொல்லி எத்துன்னு வருவா அது செம்மையா இருக்கு கோ அது எப்படின்னா ஒரு சுவாச சி சாப்டுவோ ஆ அது ஒரு வாய் சா தி நல்லா டேஸ்ட்டா இருக்கு ஆனா இப்ப அதெல்லா மிஸ் பண்றோ நாங்க ஸ்கூல் டேஸ்
ஃபோன் பண்ணி சொல்லி அவ்வளோ செஞ்சு பார்சல் பண்ண சொல்லிடுங்க
அதுதா
செய்யும் அந்த பிரெட் இருந்துச்சுன்னா பிரட்ல என்னவோ செஞ்சிட் இருப்ப இல்ல ப்ளஸ் ஒரு பா என்னது வாழக்க வாழக்கா இருந்தா கூட அது என்மோ வேக வச்சு அதுல ஏதவு மசாலாஸ் தடவி அதை தனியா ஆ தவால போட்டு டோஸ்ட் பண்ணி என்னன்னவோ செய்யு ஆனா அதுக்கப்புறோ என்னோட கஷ் டோ என்னனா போய் கிச்சன க்ளீன் பண்ணு
ஆனா குக்கிங்ல நல்லா பண்றா நா ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த ஏஜ்ல அ நல்லா பண்றா அப்டினு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பா
வாழக்கா வந்து ஃப்ரை பண்ண இன்னு சூப்பரா இருக்குங்க்கா பண்ணனா ஃப்ரை
ஒரு அதா டென் மினிட்ஸ் வந் ந்து அத பாயில் பண்ணிட்ற ஓவர் குக் இல்லாம ரொம்ப சமச்சிராமா வெந்துறாம ஒரு ஹஃப்பா பாதி வெந்த மாத்ரி ஒரு தண்ணீல போட்டு எட்துரோ உப்பு மஞ்சதூள் போட்டுட்டு அதுக்கப்பறோ அதுல சம்திங் மசாலால்லா டிப் பண்ணி அதுக்கப்பறோ அத தவால போட்டு அ ஃப்ரை பண்றா
ஓ அது அவங்க டிஃப்ரெண்டா
ஆ எனக்கு ஒரே வேல மொத்தமா தவால போட் என்னமா வேல முடிஞ்சுச் த அப்டின் யோசிப்ப அவ அப் அப்டி இல்ல ஃபர்ஸ்ட் அது வேக வைக்க தனி அதுல வேக வைக்கும் போது அதுல போட உப்பு மஞ்சத்தூளு அது தனி அப்பற அதுக்கு அத மசாலா போடதுக்கு அது தனி இப்டி பாத்து பாத்து அவுங்க சமைப்பாங்க
ஓ
பொறுமையல்லா இல்ல அவ்ளதா கட் பண்றோமா தாளிக்கிறோமா முடிஞ்சு
எங்க வீட்லயு எங்க அம்மா அப்டிதா நா வந்து சில ஐட்டம் தாக்கா இந்த சட்னி வகைகள் சாம்பார் அப்றோ சில கொழம்புகள் அப்புறோ தோச செய்வ இ ட்லி
செரி செரி
மா கிச்சடி அப் இதாலக் கா மத்தபடி அவ்ளோல்லா இல்ல ஆ பேசிக்கா என்ன தெரியணுமோ அது மத்தபடி வந்து வேணுனா ஆ அ யூட்யூப்
அதா பசிக் ஆ பசிக்கு சாப்ட்லா
ஆ
ம் இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லா எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்காங்க குக்கிங்லயு நல்லா இருக்காங்க வீட்ட பாத்துக்கறதயு நல்லா இருக்காங்க ஏர்ண் பண்ணணுங்கிற ஆசையு இருக்கு
இப்பல்லா மல்டி டேலன்ட் அதிகமாயிறாங்க எல்லாத்துலயு எல்லாமே பண்ணியே ஆகணு ஏனா இந் த ஜென்ரேஷன்ல வந்து சம்பாதிக்கது ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப போட்டிங்க அதிகமா இருக்குக்கா ஆ
ம்
சேரிங்க அக்கா நா அப்றோ பேசவாக்கா
செரிடாமா நீ பேசு நீ பாத்துக்கோ உன் காலேஜ் லைஃப் நல்லா படிங்க
கண்டிப்பாக்கா ஆ ஆமாங்க்கா
ஓகே நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க நல்லா படிங்க ஓகே வாடா நீயு உன் ஃப்ரெண்டு சொன்ன நல்லா ஏர்ன் பண்ண பாருங்க
ஓகேங்கக்கா கண்டிப்பாக்கா தேங்க்ஸ் கா பாய்கா
பாய்